ஓ
என்னெங்க மேடம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நல்லா இருக்கீங்களா
நா ரொம்ப நல்லாருக்கே
ஆ ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல ரொம்ப நாளாச்சு பேசி யஸ்
ஆமாம் ஆமாமா ரொம்ப நாள சொல்லிட்டு இருந்தல்ல அஹ் செடியில்லா வள மாடித்தோட்டம் ஆல்ரெடி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு வேற ஏதாவது செடி வளர்க் போலாமா அப்டின்ட்டு யோசிச்சுட்டுருக்கேன்
அப்படிங்களா என்ன என்ன வச்சிருக்கீங்க செடியெல்லாம்
நான் வந்து மருத்துவ கோணம் வாய்ந்ததுன்னு பார்த்தா பெரண்ட வச்சிருக்கேன் அப்புறம் சோத்து கத்தாழ அஹ் வீட்டுல வந்து எண்ண செய்யறதுக்கு நம்ம ஓன் யூஸ்க்காக நெறைய இருக்கு அது அப்புறோம் வந்து மல்லி செடியிருக்கு உஹம் மிளகால எல்லா வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நித்திய மல்லி குண்டு மல்லி
ஆஹ் கட்டுவீங்களா நீங்க பூ கட்டுவீங்களா
ஆஹ் நெறைய வெரைட்டி கட்டுவேன் வேணின் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி கட்டுவேன் அப்புறம் பின்னி போடுறாங்கள அந்த மாதிரி கட்டுவேன் நெறைய வெரைட்டிஸ் கட்டிருவேன் நானு
அப்படிங்களா பரவால்ல பரவால நெறைய திறமைகள் ஒளிஞ் க்கு போலே உங்கள்
இதெல்லாம் ஒரு தலைமையா ஹ
ஏய் எனக்கு கட்ட தெரியாது கட்ட நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா எனக்கு கட்ட வரமாட்டேது கட்டினாலும் கொட்டி போயிருது என்ன பண்றதுனு தெரியல பரவலா நீங்க கட்றிங்க அதுவும் மல்லிப்பூ வளர்த்து கட்டி வைக்கிறது ஒரு நல்லா இருக்கும்ல நம்ம வளர்த்த செடியில இருந்து பூ இத எடுத்து கட்டுறது இல்லைங்களா
கண்டிப்பா அதுலயும் இந்த நித்தயமல்லி இருக்குல ஏப்பா
ஆமா
அது வந்து எப்பமே பூ பூத்துட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு
எப்ப எல்லாம் ஆல் சீசனா
ஆமா அது நித்தமும் பூக்குறதுனால அதுக்கு பேர் நித்திய மல்லின் பேர் வச்சிருக்காங்க ஆமா அது அதுவும் இல்லாம அது சாமிக்கும் ரொம்போ உகந்த ஒரு பூ மாதிரி சொல்லியிருந்தாங்க அஹ் பக்கத்துல வந்து திரு கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சா அப்போ சாமி கோயில்ல
ஆஹ்
சிவன் பார்வதிக்கு திருக்கல்யாணம் அப்ப வந்து நான் போயிருந்தேன் ரொம்ப கூட இல்ல சின்ன ஒரு அரைமொளம் பூ தான் மொட்டை மாடியில பூத்துச்சு அதை எடுத்துட்டு போயிருந்தேன் அங்க அத கூட கூடையா அவ்வளவு வெரைட்டி வெரைட்டியா வாசனை பூவெல்லாம் நெறைய இருக்கு அப்படி இருந்தாலும் இந்த நம்ம நித்திய மல்லி எடுத்து தான் அந்த மாங்கல்யத்தில வச்சு பார்வதி எத்தர் கல்யாணத்துல அதை உபயோகப்படுத்துனாங்க
ஓ ஹோ சந்தோசமா இருந்ததுல்ல உங்களுக்கு
ச்ச அப்பதான் எனக்கு நான் கேட்டேன் ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டு அங்க போய் இது எதனால இது இவ்வளோ பூ இருக்கு ஜாதி மல்லி இருக்கு மல்லி குண்டு மல்லியில இருந்து ரகரகமா இருக்கு ஆனா இது இதை மட்டும் எதுக்கு அவ்வளோ ஏன்னா அந்த நித்தியமல்லின்றது அந்த சாமிக்கு வந்து ரொம்ப உகந்த பூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க
அப்படிங்களா எங்க வாங்கனீங்க அந்த பூ செரி இது நர்சரில வாங்னீங்
ஆ நர்சரில தா நர்சரில தா வாங்னப்பா ஒரு சும்மா ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கி ரொம்ப நாள் ஆச எனக்கு செரி ஒரு மு முப்பது ரூபாய்க் வாங்கி வெக்கலாமேனு வெச்ச ஆனா என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த பூ சீசன் சீசன் இல்லாத நாள்ல இந்த முகூர்த்தம் சீசன்லாம் இருக்கும்ல அப்பல்லா மல்லிப் ஓ சாமிக்கும் அப்போ கூ சாமி கும்டுற தினங்கள்லா வரும் ஃபெஸ்டிவல் டைம்லா அப்போ ரேட் வந்து ரொம்ப ஹையாருக்கும் பூக்களோட ரேட்டு
ஆமாம்மா
செடியில வந்து பாத்தேனா ஒரு மூணு முழோ பூவாவது பூத்துரும் அந்த பூவே வச்சு சாமி கும்ட்டுருவ அதுவே எனக் காசு மிச்சமாய்டும்
ஆட்டே சூப்பர் பரவாலையே ஆ நித்தியமல்லி வந்து உங்ளுக் எப்பயுமே கெடைக்கும்
ஆமா எப்பமே கெடைக்கும் கொஞ்சமாது அட்லீஸ்ட் ஒரு காமக ஒரு விளக்குல வச்சி விளக்க ஏத்ததுக்காகாது இருக்கும்
அப்படியா பரவால பரவால இங்க நாங்க மல்லி முல்லை அப்றோ வந்துட்டு ஜாதிமல்லி ஆ ரோசஸ் லா ஒரு அஞ்சாறு ஆறு ரோஸ் அதுல இருந்தருக்கு அதுக்கப்றோ நறைய ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோ கொஞ்சோ இது மாம்பழோ அ பலாப்பழோ மரோ ஆ சாத்துக்குடி அ அப்றோ வந்துட்டு ஆரஞ்சு திராட்ச செடி டிராகன் ஃப்ரூட்டு் இதெல்லாமே நர்சரித் வாங்னத் தா எதுலயுமே இன்னு ஃப்ரூட் குடுக்லேங் கா வச்சு வாங்கி வச்சது ரொம்ப நாள் ஆய்டுச்சு எங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே கெடைக் இல்ல
அதுக்கேத்த மாதிரி நீங்க கொஞ்சோ ஒரோலா வைப்பா
அதாவது அவுங்க மெயின்டன் பண்ண சொன்னாங்க எப்டெப்டி பண்ணணு அப்டின் சொல்லிட்டு மெயின்டன் பண்ண சொல்லி தா சொன்னாங்க அதுக்கேத்த மாரி தா மெயின்டன் பண்ணிட்டு வந்தோ தென் அந்த கிளைமேட் சேஞ்சா எதுனாலனு தெரில தண்ணினா ரெகுலரா ஊத்திட்டுதாங்க கா இருக்கோ அவுங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஷார்ட் சைஸ்லயே வந்து மரோ வளத் இன்னது உங்ளுக்கு வந்து உப்பு ஃப்ரூட்ஸ்லா கெடைக்கும்ங்கற மாரி சொன்னாங்க அந்த ஃப்ரூட்ஸ்க்கும் டிஃபரண்ட் டிஃபரண்டா பேரு லா சொன்னாங்க இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரூட்டும் வர்ல வெயிட்டிங் பார் த ஃப்ரூட் மாரி நாங்களும் பாத்துட்டே இருக்கோ என்னக்கி வரு அ
இல்ல அது இப்பதா நம்ளுக்கு சமூக ஊடகங்கள் வலைதளத்துலலா பாத்தீங்னா எ எந்த மாரி இப்ப சாட் ஜி பி டியே எடுத்துக்கிட்டோனா இந்த மரத்துக்கு எப்டி நம்பத் தண்ணி ஊத்துனோ எந்த மாதிரியான ஒரோ போட்ணு இதுல என்ன பூச்சி வரு இது எல்லாமே நம்மளுக்கு தெருஞ்சுதுல்லா அந்த மாரி எதாவது ட்ரை பண்ணுங்க
ஆமா ஆமா கரெக்ட்டு நீங்க ஃபோர் அந்த மாரி நம்ம பாக்கலா எப்டி பண்றதுன் பாக்கலா ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்களா எங்ளுக்கும் அது வந்து வெச் த்து மத்து செடிகல்லா களையெல்லா வர வர வர வர அது என்ன ஆகுதுன்னா அதோட குரோத் கம்மியாகுதா திருப்பி கிளீன் பண்ணுவோ திருப்பியு எல்லாமே பண்ணி ஒரமெல்லா இது பண்ணி போட்டாலு திருப்பியு இதுல நல்லா வளருது தவுர காய்கள் எதுவு குடுக்குற மாரியே தெரிலிங்கா அதா என்ன பண்றதுன்னு நீங்க சொன்ன மாரி சேட் ஜீபீட்டிலதா போட்டு பாக்கணு
அப்போ நீங்க வந்து என்னன்னா சத் சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமா குடுக்குறீங்கன் நெனைக்
அப்டிங்களா ஆ ஆ
சில சத்துக்கள் வந்து எலைகள் நறைய இருக்கு அந்த சத்து அதிகமா இருந்துச்சுன்னா ஆனா பூக்கள் கம்மியா இருக்கு ம் பூக்களோ காயோ கம்மியா இருக்கு அதனால வந்து தண்ணி உட் க்குறதுல வந்து அந் இந்த ஒரங்கள் வெக் வெக்கிறதுல எந்த மாதிரியான ஒரோ வெக்கணு என்னன் பாத்து வெயிங்க உங்களுக்கு எடோ வசதி இல்லனா அறியவோ
ஆமா இருக்குங்க்கா முன்னாடி ஒரு ரெண்டு செண்டு வீட்ல வீட்ல இருந்து ஒரு ரெண்டு செண்டு உட்ருக்கோ எடோ அதுலதா வெச்சுருக்
பரவால்ல எங்களுக் க்கு வந்து சுத்தமா இல்லப்பா எடமே வாசல் வாசல்ல வெள்ல வந்தா மண்ண மிதிக்குறது அபூர்வோன் வெச்சுக்கோயே
அப்டியா நீங்கதா சொன்னீங்களாமா மாடில வெச்சுருக் க்கு மாடி தோட்
ஆமா இப்போ என்னதா நம்ப மா தொட்டில வெச்சாலு தரையில வெக்கிற மாரி வராதுல்ல
அது உண்மதான் ஆமா ஆமா மண்ண எடுத்து மண்ணு கோ இது பண்ணி எதுவும் பண்ண முடியாது நா மண்ணு கொண்டு போயி அத செட் பண்ணி அதுலதான் வைக்க முடியும் இல்லைங்களா ஆ வெஜிடபிள்ஸ் எதா வச்சிருக்கீங்களா செரி காய்கறிகள்
ஆ இருந்துச்சு ஆனா வந்து அத என்னால மெயின்டன் பண்ண முடில கேரட் வச்சிருந்தேன் அப்புறம் முள்ளங்கி அப்புறம் முட்டக் கோசு ஆ வெண்டக்கா கத்திரிக்கா இதெல்லாம் வச் சிருந்த அதான் வளறது காண்டி ஒரு மாரி சிருத்து போயி இருந்தா மாரி இந்ச்சி உ என்னால மெயின்டென் பண்ண முடியல நடுவுல கொஞ்சோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால கா அந்த செடிகளெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிடேன் நானு
ஆ ஓஹோ அது கஷ்டோ தாங்க நம்ம போட முடியும்னா அதையும் பாக்க முடியாது ஆனா அது ஒரு வித்துல பாத்தா கொழந்தைங்க மாரிதான் தெரி தக்க தண்ணி எதுவும் ஊத்தாம உட்டுட் டோம்னா வாடிரு அப்பிடி இல்லனா காஞ்சி போயிருமா அத பாக்கவே கஷ்டமா இருக்கும் பாத் பாத் அடுத்து நம்பளும் அத வளத் துருவோம்
ஆமா நம்ப ஒடம்பு முடியலன்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டே நானு அப்போ அவுங்க கோ எங்க ஹஸ்பண்ணா பண்ணாரு தண்ணி ஊத்தாம விட்டுட்டு இருக்காரு
சேர் செரிங்க
அதனால எல்லாம் காஞ்சி போச்சு அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல சரி நம்ம னால அந்த தொட்டிய எல்லாம் தூக்கி கிளீன் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்பல்லாம் செரமமா இருக்க மாரி ஆயிடுச்சா அதனால அம்மா வீட்டுல பெரிய எடமா இருக்கு அங்க நெறைய வெளையுது அங்க இருந்து அவுங்க வீட்டுல அ பெரிய பெரிய குண்டு குண்டு மல்லி நேத்தே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றர மொழம் குண்டு மல்லி குண்டு மல்லி எடுத்துட்டு வந்தேன்
அப்பா ஆஹ் நீங்க சொல்லும் போது ஆசையா இருக்கு வாங்கி வைக்கணும் அஹ் ஆஹ்
தோட்டோம் வச்சிருக்காங்க அதாவது வெண்ணெய் பழவாங்கல அது என்னது
பட்டர் ஃபுருட்டா அவகேடோ உம் ஓகே ஓகே ஆமா அந்த சீசனுக்கு வராது அது அது வந்து மலைப்பிரதேசத்துல தானே வரும்
ஆமா அது இல்ல வரும் நம்ப பாத்து வச்சுக்கணும் அது என்னன்னா உக்காந்தாரு இருந்து வந்து ஒருத்தோங்க வந்து இருந்தாங்க அங்க வந்து ரொம்ப நெறைய வெளச்சல் இருக்காது ஆமா அந்த ஃப்ரூட் எடுத்துட்டு வந்தப்போ நாங்க சும்மா அத நாங்க கொட்டைய எடுத்து எங்க அண்ணன் ஒரு இதுல தொட்டியில வச்சிருக்காரு அது அப்படியே வளர்ந்துச்சு நல்லா என்னோட ய ஆள் உயரத்துக்கு நல்லா வளர்ந்து நிக்குது நல்லா ஒரு அஞ்ஜிர அடி ஆறு அடி வளர்ந்து நிக்கிது இப்ப அதுக்கு சரியான இடம்யில்ல இப்ப நாங்க வீடு கட்டிட்டு அதுக்கு கரெக்டான இடம் பார்க்கணும்ன்றதுகு க்காக அதை ஒரு மாதிரி தொட்டிலயே வச்சிருப் அது அதுக்கப்புறம் தான் அதை மாத்தி வச் சி மரமாக்கணும்
ஆஹ்ஹ நல்லா பாதுகாத்திருப்பீங்களா இருக்கும் அதான் நல்லா வளர்ந்திருகேன் அது வளர்த இடம் கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட தாத்தா பாட்டியோட இடம் ஊர் வந்து அங்க அங்க வந்து இதன அவரு தாத்தா சின்ன வயசுல இருந்தே இதை வளரக்க து நாங்க நிறைய அங்க சாப்பிட்டுருகோம் எங்க வீடு அங்க பக்கத்துலதான் வச்சுககோங்களேன் அதனால எங்களுக்கு அது வறது தெரியும் நாங்க அங்க வச்சது அந்த அவகோடத கொண்டு போய் தான் எல்லாம் ஒ வச்சி வளத்தாங்க தென் வந்து இப்ப எப்பிடி ஆயிடுசி தெரியுகளா அங்கது நாங்க இப்ப அங்க இல்ல நாங்க இங்க வந்துட்டோ பட் வந்து அந்த இடத்துல இப்போ அந்த காய் ஒரு காய் பிப்டி ருபீஸ் அப்பிடின்னு சொல்லிட் ட்டு வெலைக்கு வாங்கிறாங்க சீசன் வந்து மே மாசோ ஏப்ரல் மே மாச நெ எப்பிமே சீசன் எப்புடியுமே எனக்கு தெரிஞ் சு ஒரு அ ஐநூறுல இருந்து ஆறநூறு காயாத வருங்க்கா அந்த சீசன் டைம் அதுக்கு அப்புறோ பெரு,, ச்சாங்கா நெறைய திருப்பி வரு நாங்கருக்கு போதே அத நெறைய சேல் பண்ணிடுருந்தோ அதுக்கப்புறோ நாங்க வந்துடோ அது பாதுகாக்க முடியல அந்த மரத்துக்கு எனக்கு தெரிஞ்சி எங்கள் தாத்தா இருக்கு போது வச்சது எங்க தாத் ப்பா இறந்து அப்புறோ எங்க அம்மாவு இது பண்ணி வந்ததுகப்புறோ இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கு அப்ப அந்த சப்பு காய் கம்மிய ஆயிடுச்சி மரத்துல அதனாலதா நா கேக்குறே நாங்க கொண்டு வந்து இங்க வச்சது வரல மட் ஏனா அங்க வருது நீங்களே பெரிய விஷயோதா
சீனியேருக்கெல்லா போலது டைம் போகிறதே தெர்யில சரி பாப்பாவுக்கு சோ சாதம் விட்டிவிட்டு மறுபடியு வரே
ஆ சேரிங்க சேரிங்க்கா ஓகே ச்